வணக்கம்ங்க நல்லாருக்கீங்கலா ஆம் நல்லாருக் நீங்க எப்டிருக்கீங்க
ம் நல்லாருக்கே சாப்ட்டீங்ளா காலையில
ஆ காலையில சாப்ட்டாச்சு தோழி நீங்க சேரி செரி இன்னைக்கு சிக்கன் தோழி உங்க வீட்ல ம் ஓ செரி செரி செரிங்க சரிங்க தோழி
ம் ம் செரிங்க நம்ம இப்ப இந்த வாழ மர கல்ல அந்த இதுல்லா நெறய யூஸ்
ஆமா மா ஆ சேரி ஓகே ஓகே தோழி
இப்ப வாழமரோ உங்க வீட்ல செடில்ல வாழமரோ அந்த மாரில்லா வச்சிருக்கீங்களா
ஆ எங்க வீட்ல வக்கல பக்கத்துல வச்சு நான் பாத்துருக்கே
ம் செரி செரி அதாதா நாங்களு ஒரு வீட்டுல வந்து வாடைகக்கு இருந்தோ அப்போ வந்து என்னன்னா பின்னாடி வா வாழ மரம் நெறைய இருந்து ச்சு அவங்கனா வந்து எப்படின்னா மெயின் ன் பண்ணாததுனால ஆள் இல்லாதனால வுட்டுட்டாங்க நாங்க அத நல்ல கிளீன் பண்ணி தண்ணில்லா போற மாரி இது பண்ணோ பக்கத்துல நல்லா தண்ணி எல்லா டே விட விட புதுசு புதுசா கண்ணு அந்த வாழ கண்ணே முளைக்க ஆரம்பிச்சிச்சு நல்ல ஒரு இதாருந்துச்சு அது அது எவ்ளோ யூஸ் ஃபுல்னா இல்லயா அறுத்து அறுத்த அதுலதா சாப்படறது ஞாயு
ஆ ஓ செரி செரி ஆமா வாழ இழைல சாப்பிடுறதுங்கறது அவ்ளோ சத்தான விஷயோ இல்ல அதுல உள்ள சத்தல்லா தா போது
ம் ஆமா கண்டிப்பா இதுல வீட்டுல ஒரு சின்னதா ஒரு பங்க்ஷன் வேறருந்துச்சு அது க்கே வந்து அறுத்து எல்லாத்துக்கு
ஓகே ஓகே
ஹலோ கேக்
ஆ கேக்குது தோழி சொல்லுங்க
ஆ அந்த மாரி நெறைய இருந் ச்சு அதே மாரி வாழக்காய் வாழக் காய் யூம் நெறைய எதாச்சு வாழப்பூ கெடச்சிது வாழப்பழம் கெடச்சிது நல்ல ஒரு எங்களுக்கு வந்துட்டு அந்த வீட்டில் இருந்த வரைக்கும் நல்ல யூஸ் புல்லு அதே மாரி தென்னம்ம ரொ இருந்துச்சு அந்த வீட்டுல எப்படின்னா நெறைய வந்து உழுந்துகிட்டே இருக்கு அ ஆத்தடி காலத்துல உளுந்து டொப்பு டொப்பு சவுண்டு கேக் கு போய் நாங்க பாத்தோம்னா ஆ ரெண்டு ரெண்டு மூட்டைக்கிட்டையே சேர்ந்துருது ஒரு ரெண்டு நாள்ல அந்த அளவுக்கு அதுல காய் இருந்துச்சு நாங்க என்னன்னா சேர்த்து கீழ உழுகுறதல்லா எடுத் எடுத்து வெப்போ வச்சிட்டு அதுக்கபறோ தேவயானப்ப அந்த உரி க்கிற இது இருந்துச்சி இல்லன்னா அருவாள எடுத்துட்டு அத உரிச்சு தேங்கா நல்ல தேங்காவா இருந்துச்சி எடுத்து யூஸ் பண்ணிக்குவோ வரவங்களுக்கோ குடுத்தோ எவ்ள தேங்காவ நம்ப யூஸ் பண்றது வீட்டுக்கு வரவங்கட்டெல்லா ரெண்டு ரெண்ட குடுத்து குடுத்தம் சுட்டம் வச்சுக்கோங்க அப்டின்ட்டு ம் அந்தளவு அந்த வீடு கொஞ்ச யூஸ்ஃபுல்லா நல்லாருந்துச்சு செடியெல்லாம் அவங்க வச்சிருந்தனால இவ்ளவ்யிது அதேமாரி மல்லிருக்கு பாருங்க அந்த சின்ன மல்லி சொல்வாங்கஒன்னு அந்தது வந்தும் வீட்டு வாசல்லருந்தி அதுவு பூக்கு பறிச்சு அது ஒரு சாமிக்கு வைக்கிறளவுக்குரு கெடச்சிது அதயும் வைப்போ ம் நல்ல
பரவால்ல ஆ ஆனா செடிகள் நம்ம வீட்டுலருந்தாலே ஒரு ஒரு நல்ல ஒரு இதுதா அது எந்த வகையான செடியாருந்தாலு ச சரி பூச்செடிகளாருக்கட்டு இந்த மாரி மரங்களாறுக்கட் ட்டு எல்லாமே ஒரு அத நம காலையெலுந்து பாக்கும்போதே ஒரு நல்ல ஒரு மன அமைதியாருக்கு ம் அதனால நெறய நமக்கு பலன்களாருக்கு
ம் ஆமா அதே மாரி வந்துட் ட்டு இப்பயிந்த தேங்கால்லா கெடைச்சிச்சி பாருங்க அது அன்னை அப்ப வந்து தேங்கநர் யந்து யென்ன பண்றதுன்னே தெரில உனே இந்த தேங்கா பர்ஃபியிருந்துச்சுபாருங்க அத செஞ்சோ தேங்காவெல்லாத்தயு வந்துட்டு திருவிட்டு நல்லா வந்துட்டு லைட் அ பாஸ்ட் வறுத்து எடுத்துட்டோ நெய்யில அப்புறமேட்டு சக்கர பாவு சர்கரையை போட்டு கிண்டி ஒரு பிளேட்டல வச்சுட்டோம் வச்சு அத பாக்ஸ் பகஸ கத்த அண்ணி நல்லா இருந்துச்சு அது வந்து உ சாப்ட்டே ஒரு கடைல சாப்படுறத விட நம்ம வீட்டு வீட்ல செய்யறது ஒரு நல்லா இருந்துச்சு
ம் ம் ம் சரி சரி சரி
அப்புறம் தலைக்கெல்லா அரைச்சுல்லா குளிச்சோ நல்லா இருந்து அந்த டைம்ல நல்லா இருந்துச்சு ஒரு ஷைனிங்கா இருந்துச்சு
ஆமா ஆமா தேங்காய் பால் தேய்ச்சு குளிச்சோம்னா அது ரொம்ப நல்லது முடி க்கு வந்து ஷைனிங் நல்லா கொடுக்கு
ஆமா அந்த மாரிலாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த வாழ மரத்தை அந்த வா வாழக்காய் எல்லாம் கடைக் கிது பாருங்க அதுல வந்துட்டு பஜ்ஜி போடுறது அப்புறம் வாலக்காவா வந்துட்டு பொறியல் பண்ற து சும்மா வருக் ருக்கிறது எனக்கு இந்த வாழக்கா வந்து வருக்கறதோட இந்த தேங்கா போட்டு செய்வாங்க பாத் ல
ஆமா லைட்டா பொரியல் செய்வாங்க அது நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஆ ஆ
தான் வீட்ல கேட்டு கேட்டு எனக்கு இப்படிதான் புடிச்சிருக்கு வேன் வேனு வேனும்டு அததான் செய்ய
ஓ சரி சரி அதனா நல்லா இருக்கும் தான் ம்
எண்ணெய ஊத்தி கடுகு அ வெந இது வரமிளகா உளுந்து கொஞ்சம் போட்டுக்கும் கொஞ்சம் கடிச்சு அ போட்டுட்டு வாழைக்கா நல்ல பொடி பொடியா கட் பண்ணி அத போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு லாஸ்ட் இதுல வந்து டு எதுவுமே போட தேவ வெறு உப்பு மட்டு போட்டா போது அந்த வரமிளகா உப்பு போட்டு தேங்கா திருவி கொட்டுனோம்னா நல்லா இருந்துச்சு உம் வாழக்கால பஜ் ஜி அது இந்த வெறு அந்த கடல மாவு மஞ்சத்தூள்ளு மிளகாத்தூள்ளு கலர் சேர்க்கவே தேவயில்ல நல்லாவே மிளகா தூள் போட்டாலே தா வரு
ஆமா ஆமா
உம் அத போட்டு பஜ்ஜி சாயங்கால டைம்ல வாழக்கா வெங்காயோ அதுல எல்லா பஜ்ஜிய போட்டு அப்புடியே சாப்பிடுறது ஏதாவது மழ டைம்ல சாப்பிட்டோம்னா சொல்லவேணா ஒரு டீயு ஒரு பஜ்ஜி
அதா பஜ்ஜி நல்லா இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா அதா அதா அதே மாரி வாழப்பூ வட போடுவாங்க வாழப்பூவு எல்லாமே அதுல வந்து எல்லாமே யூஸ் தா வாழ மரத்தப்
ஆமா நீங்க வாழப்பூ வடலா எப் படி செய்வீங்க
வாழப்பூ வட எல்லா எங்க அம்மா செய்வாங்க அதாவது சதப் பண்ணுவே மத்தபடி இந்த வாழக்கா பஜ்ஜி ஆனியன் பஜ்ஜி அதுங்க தா நா போடுவே ஆமா உம்
பூ ஒன்னு இல்ல வந்துட்டு சும்மாப் இப்ப காட் நம்ப வாழப்பூ வேப் பயு பிரிக்கிற மாரி பிரிக் கிறோ அந்த உள்ள உள்ள நரம்பு எடுத்துரோ சின்ன சின்ன கொஞ்சோ கட் பன்னிட் டு மிக்சில ஒரு லைட்ட பல்ஸ்ல அந்த சொல்லுவாங்கல்ல ரெண்டு ஓட்டு மட்டு ஓட்டி தனிய எடுத்து வச்சுட்டோம்னா அதுக்கப்றோ வந்துட்டு வெங்காயோ இது கள்ள பருப்பு இருக்கு பாருங்க அதையு கொஞ்சோ சேர்த்து அரச்சு விட்டோம்னா கொஞ்சோ நல்லாருக்கு வட பிடிக்கிறதுக்கு வர மாரி அது உம் அதுக்கப்புற வந்து வெங்காய கட் பண்ணி பச்ச மொளகாவ போட் டு அந்த ம் வாழப்பூவே கொஞ்ச அரைக்காம எடுத்து வச்சுக் விட்டாதா கொஞ்ச நல்லா இருக்கு அதுக்கு கடிக்கிறப்ப கொஞ்ச அதையு சேத்து பெசஞ்சு தட்டி தட்டி போட வேண்டியதா அத எடுத்து நம்ம வச்சுட் கொஞ்ச தேவைப்படுறப்ப சாப்ப க்கலா வந்துட்டு பிரட்ஜ்ல கூட கொஞ்ச எடுத்து வச்சுக்கலா நல்லாதா இருக்கு அது அதெல்லா வந்து வயிறுக்கு நல்ல ஒரு நல்லதுன்னு சொ லுவாங்க வந்து
உம்
ஒரு மாசத்துக்கு ரெண்டு தடவையாவது எடுத்துக்கிட்டா ஒரு நல்லது
ஆமாம கண்டிப்பா கண்டிப்பா வாழப்பூ வாழதண்டு வாழத்தண்டுலைல நாங்க கூட்டு செஞ்சுக்குவோ ட்டு வச்சுக்கிறது மத்தபடி வேறு எதுவு அதுல செஞ்சப் பொறியல் செய்வோ சில நேரதுல அது ரொம்ப ரர் நல்ல பொடிஸ்சா நறுக்கிட் ட்டு கடுகு உளுத்தம்பருப்பு வர மிளகா தா இதெல்லா போட்டு வதக்கிட்டு அதையு போட்டு தேங்கா பூ போட்டு அந்த பொரியலு நல்லாருக்கு வாழத் தண்டுக்கு ஆமா அதே மாரி கூட்டு கூட்டு நல்லா இருக்கு அதுல செஞ்சு சாப்டோம்னா அதெல்லா நல்லா இருக்கு
உம் கூட்டல்லா வச்சோம்னா நம்ம சாப் அத வச்சட்டு வெறு கூட்ட மட்டு
உம் ஆமா அவ்ளோதா அதெல்லா ஒரு நல்ல இயற்கையான ஒரு இதுதா
உம் அதுல சூப்பு வச்சு குடி வச்சோம்னாலு அதுவு ஒரு நல்லது ஒரு காலையிலயோ சாயங்காலமோ சூப்பு ஒண்ணு வச்சோம்னா சூப்பரா இருக்கு இப்ப சூப்பு வகைகளே முன்னெல்லா வந்து ரேரா த வந்து நம்ம இந்த மட்டன செஞ்சோம்னா அது மட்டும் த இப்ப வெஜ்டபுள் எல்லா ச்சுமே சூப் செய்யறாங்க நல்லா இருக்கு உம் வீட்டுல செய்யற ஐயோ நல்லா இருக்கு வந்துட்டு இதெல்லா
எல்லா காய் எந்தெந்த காய் அவங்களுக்கு தேவப்படுதோ அத போட்டு சூப்பு இப்ப அந்த மாதிரித செஞ்சுக்கறாங்க
உம் இந்த சூப்புங்களே வந்துட்டு இந்த ஒரு இதுல எல்லா பாக்குறே வந்து என்ன பண்றாங்க பெரிய ஒரு அந்த என்ன பெரிய பாத்திர ஒண்ணு வந்து எடுத்துக்கிறாங்க இந்த சாதம் வெடிக்கிற மாதிரி இந் தெல்லா காட்டுவாங்கள பெரிய குடும்பமால்ல அதுல வந்துட்டு வெறும் தண்ணித ஊத்துறாங்க அப்புறம் கட் பண்ணி வச்ச கேரட் பீன்ஸ் முட்டக்கோஸ் கட் போடியா கட் பண்ணி அதுல போடு பங்க போட்டுட்டு வெறும் வந்துட்டு பெப்பரு உப்பு போட்டு நல்லா கலக்கி ட்டு பட்ட கிரம்பு ஒரு நாலு சும்மா அப்படி போட்டு ட்டு அதுல கான்பெளவர் மாவு மட்
கலக்கி ஊத்துவாங்க அந்த கெட்டியா இருந்ததுக்கு அது மாரி தானே செய்யறாங்க சூப் அந்த கெட்டியா கிடைக்கிறது அதா அந்த கான்பெளவர் மாவு கொஞ்ச கரைச்சி ஊத்திக்கணு மத்தபடி இத வேக வச்சு குடிக்கிறதுதா
ஆமா அத வந்து என்னன்னா ஒரு கப்பு இந்த பேப்பர் கப் இருக்கும்ல இல்லையா அத ஒரு கப்புல
உம்
கம்மி வந்துட்டுட்டு பெப்பர போட்டுட்டு குடுக்குறாங்க இது ஒரு பத்து ரூபா அவள இதெல்லா வந்துட்டு ஒரு நல்ல லா
ஆமா ஆமா இப்ஏதாவது சின்ன சின்ன பிஸ்னஸ்ஸா ஆமா உம் அததா இப்ப அது மாரி சின்ன சின்ன பிஸ்னஸ்ஸா நெறைய பேர் எல்லா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ம்
ம் பட்ரு ஒரு பீஸு போடுறாங்க ச சில பேரு எல்லாமே இருக்கு அந்த மாரி நம்ம சின்ன சின்ன இதுவா நெறையா ச் ச ஈ சமைக்கவே ஈஸியா இருக்கத எடுத்துப் பண்ணம்னா லாபமு கெடைக்கு அது ஒரு வியாபார பாரமா பண்ணா கூட இப்ப இந்த கேரட் அல்வா எல்லா செய்யலா அதெல்லா வந்துட் டு ஒரு கம் பட்ஜெட்டுதா நல்லா வந்துட்டு பண்ணலா வெறுங் கேரட் எல்லா எவ்வளோ நம்மக் ஊர்ல வேல
கண்டிப்பா கண்டிப்பா
கம்மி தானே ஒரு ம் நம்ம ரொம்ப போட்டா தானே வீணாகு ஓரளவுக்கு போட்டா ப்போ ஒரு கிலோ கேரட்டு வாங்கிட்டு வந்து சீவனோம்னாலே அவ்ளோ வரு அத வந்து ஃபஸ்ட் சு அந்தா ஏ ஃபஸ்டு நெய்ய ஊத்தி இந்த ம் இதென்ன முந்திரிய வறுத் அ மட்டும் எடுத்து சுகனு அப்ற அந்த நெய்லேயே வந்துட்டு இந்த கேரட்ட போட்டு நல்லா வந்துட்டு வதக்கிட்டு லைட்டா உ உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு பால்றிக் பாருங்க வதங்னங்கப்பற பால கொஞ்ச ஊத்தி நல்லா கொதிக்க விட்டோம்னா
ம்
நல்லா அதோட சுருல சுருல வேகுமா ம் அந்த பால் டேஸ்ட்டு உள்ள இறங்கு நல்லா ஒரு கெட்டியா வரப்ப வந்து ச சக்கரை சக்கரைய போட்டு நல்லா கிண்டணு கிண்டணும்னா நல்ல ஒரு அது அப் டியே அந்த வெந்தது வந்து சாஃப் உத்தாயடு
ஓ புரியுது புரியுது ஆ
மீட ஆட் பண்றாங்க ஒரு கெட்டியா வர்றதுக்கு அது இல்லன்னாலு நல்லா இருக்கு இருந்தாலு நம்மதா பாலே நல்ல உத்தரம் சூண்டிருக்கும் அது வந்து அப்புறம் கெட்டிாயிடு அந்த முந்திரி வறுத்து வச்சது மேலால போட்டோம்னா அவ்வளோதா கேரட் அல் வா நல்லா இருக் கு வந்து செஞ்சு பத்தே நல்லா இருந்துச்சு அதே கொஞ்ச பால் வந்துட்டு பால் கொஞ்ச எக்ஸ்ட்ரா சொன்னணு வைங்க கேரட் கீரு
உம் உம் உம்
எவ்வளவு இது இருக்கு பாருங்க வந்துட்டு இதெல்லா நம்ம பண்ணாலே ஒரு நல்ல ஒரு இது பாருங்க விக்கலா ஒரு பதினஞ்சு ரூபானாலும் வாங்கி சாப்ப படுவங்க இப்ப வந்து பதினஞ்ச ரூபா இருபது
கண்டிப்பா சாப்பிடுவாங்க கண்டிப்பா அதா நம்ம மக்கள் எல்லாம் வீட்டுல இப்ப செஞ்சு சாப்பிறதுக்கு கூட இப்ப இப்படி கிடைச்சிச்சுன்னா வாங்கி சாப்பிட்டு போயிடுறாங்க
அது யாரு ஆ அதா வீட்டுல அம்மா அப்பா அந்த பண்ண மாட்டாங்க இந்த பசங்க தானே இப்ப ஜாஸ்தி எல்லா இடத்துலயு பிள்ளைங்களுக்கு வந்து வெளியில சாப்பிட்டாதா அது நல்லா இருக்கு அப்படின்ற ஒரு இது இதாயிடுச்சு அதனால எல்லா அப்படியே பழகிக்கிட்டாங்க
அதா அதா அதா அதா
ஏன்னா இப்ப வர ஜென்ரேஷன் வேணா அம்மா அப்பா நா அவ நல்லா வந்து கடைல வாங்கி சாப்
உம் உம் கண்டிப்பா கண்டிப்பா உ உம் ஆமா ஆமாமா